ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆ வணக்கம் சகோதரி
தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நான் நலமாக உள்ளேன் இன்னிக்கு பாத்தீங்கன்னா நம்ம அண் ன்றாட வாழ்க்கையில நமக்கான நேரம் செலவிடுதல் அப்டி நம்ம யாரு து நம்மளோட தேவைகள் என்ன அந்த மாதிரி விசயங்கள நம்ம பெரும்பாலும் கவனிக்க தவறிடுறோம்ல ஏனா நாம நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவா இருக்கட்டு இல்ல திருமணமானவர்கள்னா கணவன் குழந்தைகள் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையோட பெரும்பாலான நேரங்கள நம்ப செலவிட்டுறோ சில நேரங்கள்ல யோசிச்சு பாத்தா நமக்குன்னு ஒரு நேரம் செலவிடாம நமக்கான தனிப்பட்ட விருப்பங்கள் பிடித்த உணவு இதுல சாப்படுறது இந்த மாரி விசயங்கள்லா பண்ணிக்கவே இல்லன்னு ஒரு விரக்தி வெறுமை மாதிரி தோணுதுல்ல நீங்க எந்த மாதிரி ஆ ம சூழ்நிலைகளை கையாண்டிருக்கீங்க உங்களுக்கான நேரம் செலவிடுதல் அப்டி ஏதாவது திட்டங்கள் இருக்கா
ஆமா தோழி நீங்க ரொம்ப செரியா சொன்னீங்க ஏனா வந்துட்டு நம்ப நம்பளோட சிறு வயதுலயோ இல்ல இளம் பருவத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பெருசா வந்து ஒரு குடும்பம் இதுன்னு இருக்கு அம்மா எது வந்தாலு வந்துட்டு அம்மா அப்பா வந்து பாத்துக்குவாங்க அப்டின்னு வந்து இருந்ததுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பள நம்பி ஒரு குடும்போ வருது அப்டிங்கும்போது நம்ம அவுங்களுக்காகதா எல்லாமே பண்ணுவோ இன்னும் வந்துட்டு குழந்தைகள் அப்டின்னு வந்துட்டா ஒரு சாப்படுற பொருளா ஆகட்டும் வந்து நமக்கு வேண்டா குழந்தைக்கு வேணும் அப்டின்னு சொல்லி குடுத்துருவோ அந்த மாரி போயிட்ருக்கும் போது பின்னாடி திரும்பி நம்ம வாழ்க்கைல நமக்காக நம்ம என்ன பண்ணிட்டோ அப்டின்னு வந்து பாத்தோம்னா எதுமே இருக்காது அப்டி நமக்காக பண்ணது அப்டின்னு வந்து பாத்தாலோ இல்ல நம்ம ஒரு கரியர்ல வந்து குரோத் ஆகணு அப்டின்னு வந்து பாத்தாலோ அது திருமணத்துக்கு முன்பு வந்து பண்ணிருந்தோ அப்டின்னாதா அது ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியும் இல்லைங்களா
ஆமா மிகவுமே சரியா சொன்னீங்க நமக்கான நேரம் அப்டிங்கறது அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம்னு நனக்கிறே இனி வரும் காலங்கள்ல அதுக்காக நா திட்டமிட்டு செயல்படுத்தலானு இருக்கே நான் சில யோசனைகள் வச்சிருக்கே அத உங்களோட நா பகிர்ந்து கொள்ளணுன்னு விரும்புறே முதலாவதா பாத் த்தீங்கன்னா சாதாரண விசயோ மிகவு எல்லாருக்கு சராசரியா கிடைக்கிறது இருக்கட்டு நம்ம வந்து குடிக்கிற ஒரு டீ இல்ல காஃபியா இருக்கட்டு அத வந்துட்டு பெரும்பாலு திருமணமான பெண்கள்னு பாத்தீங்கன்னா யாருமே அந்த டீய போட்டு அது என்ன எல்லா பாத்தீங்கன்னா நல்ல சூடா குடிக்கிற ஒரு பழக்கோ உள்ளவ அந்த காத்துல டீ எப்டி ஆறுதுங்கிறத வச்சுட்டு அந்த மாதிரி குடிக்கிறது அந்த சூடான காப்பிய நமக்கு புடிச்ச பக்குவத்துல ஒரு ஐந்து நிமிடோ அமைதியா உக்காந்து டீ குடிக்கிறதே ஒரு பெரிய சிரமமாதான நமக்கு இருக்கு நம்ம எப்டின்னா போட்டு வச்சிருப்போ திடீர்னு ஒரு கணவர் கூப்டுவாங்க இல்ல கொழந்தைங்கள் கூப்டுவாங்க இல்ல ஏதோ ஒரு வேல அந்த டீய போட்டு குடிக்கிறதே நமக்கு ஒரு கஷ்டமான விசயமா ஆயிடுது அதோட சூடான பக்குவத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள நீங்க எப்பயாவது அனுபவிச்சிருக்கீங்களா
கண்டிப்பா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி நா இப்ப ஒரு சூழ்நில வந்து எனக்கு அப்டித்தா போய்க்கிட்டு இருக்கு நீங்க சொன்னது எனக்கு அதா ஞாபகம் வந்துது எந்த மாதிரி அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா காலயில வந்து எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல வந்து காலயில தண்ணி குளிச்சதுக்குப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நட் மில்க் ஷேக் மாதிரி நானும் என்னோட கணவர் மட்டும்தா குடிப்போம் நாங்க வந்து ஒரு ஆ அ ஒரு ஜா ஜாயின் ஃபேமிலி அந்த மாரி இருந்தாலுமே நானும் என்னோட கணவர் மட்டும்தா அது வந்து குடிப்போ மத்த யாரும் வீட்ல குடிக்க மாட்டாங்க அவரு குடித்தது போக மிச்சது வந்து எனக்கு வச்ச வைக்கும் போது நா அப்பதா ரெண்டு வாய் எடுத்து வைப்பே அவர் காலயில எந்திரிச் வெச்சவுனே அவசர அவசரமா வேலைக்கு எட்டு மணிக்கு ஒம்போது மணிக்கு கெளம்பணு அப்டிங்கறம் போது அவருக் குடுத்த உடனே அப்பதா ஒரு ஒரு வாய் வந்து ஒரு மொடக்கு நா குடிப்பே குடிக்கும் போதே செரி நா போயிட்டு வர அப்டினு அவர் சொல்லும் போது அவர வெளியே சென்று வழி அனுப்பனு ஆ அதுக்காக வந்து சிரித்த முகத்தோட வந்து வழி அனுப்பனு அப்டி அவர டக்குனு ஒரு வாய்தா வச்சிருப்பே அதுக் க்குள்ள வந்துட்டு செரி அவர் கூப்படுறாரே அப்டின்னு அத வச்சிட்டு அப்புற போய் அவர வழி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்பறந்தா வந்து நா குடிப்பே சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிம்மதியே வந்து ஒரு குடிக்கிற சூழ்நிலை கூட இல்ல ஆனா கல் திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து போட்டு குடுங்க அப்டின்னா டீ வந்தோ இல்ல ஏதோ ஒண்ண போட்டு குடு ப்பாங்க அது கூட வறுக்கியோ இல்ல பிஸ்கெட்டோ அந்த மாதிரி வச்சு நம்ம உட்கொள்வோ அது நம்ம அர மணி நேரோ உக்காந்து சாப்ட்டாலு ஒரு மணி நேரோ வச்சு உக்காந்து சாப்ட்டாலு யாரும் நம்மள வந்து நம்ம கேக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து அது வந்து நம்ப வீடு இப்ப வந்து இன்னொரு பக்கோ நம்ம போறோ அப்டிங்கும்போது கூட ஒரு நின்னு ஒரு பொறுமையா வந்து அத நம்ம ரசிச்சு ருசிச் ச்சு குடிக்கிறது வந்து நமக்கு நேரமும் இல்ல அதுக்கான காலமும் இல்ல தோழி
மிகவும் சரியா சொன்னீங்க இனி வரும் காலங்கள்ல நம்ம திட் திட்டமிட்டு செயல்படுத்தலா நமக்கு அது வந்து ம பெரும்பாலும் காலை நேரத்துல நமக்கான நேரம் ஒதுத்து ஒதுக்குகிறதுங்கறது ரொம்பவே கஷ்டோ ஏன்னா பள்ளிக்கு செல்ற குழந்தைகள் அ வேலைக்கு செல்லும் கணவர் இவங்கள தயார்படுத்துதல் காலை உணவு அப்டிங்கிறதல எல்லோரு பரபரப்பான ஷெட்யூல்லயே நம்ப வாழ்க்கை போயிடு ஒரு மதிய நேரம் இல்ல மாலை நேரங்கள்ல நமக்காக சிறிதளவு நேரம் ஒதுக்கிட்டு அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன நம்மளோட தனிப்பட்ட விருப்பமா நமக்கு என்ன விசயங்கள் இருக்குமோ அத செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கையில நேரோ ஒதுக்கணும் ஏனா சுய பராமரிப்புங்கறது ரொம்பவே அவசி முக்கியமான ஒன்று அப்போதுதா நம்ம மனம் வந்து மகிழ்ச்சியாவும் புத்துணர்வோடுயு ஒவ்வொரு நாளையு நம்ம செயல்படுத்த முடியு ஒரு புத்தகம் படிக்கிறது எனக்கு வந்துட்டு அதுதா அ பழங்காலங்கள்ல பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கறதா இருக்கட்டு இப்ப வந்து மாடன் டெக்னாலஜில எல்லா செல்ஃபோன்ல சார்ட்ஸ் பாக்கறது அந்த மா திரி வந்துருச்சி என்னதா இருந்தாலு நீங்க தனிமையில உக்காந்து ஒரு புத்தகம் ஒரு நாவலா இருக்கட்டு இல்ல ஒரு வரலாற்று குறிப்புகள் இல்ல ஒரு கவிதைல்லா படிச்சீங்கன்னு வெச்சிக்கங்களே அது நமக்கு ரொம்பவே ஒரு ஆர்வத்த தூண்று அடுத்து என்ன இருக்கும் அப்டிங்கற ஒரு ஆர்வோ ஒவ்வொரு பக்கத்தோட முடிவுலையுமே நமக்கு க்கு இருக்கும் அந்த மாதிரி நா நேரம் செலவிட்டு இருக்கேன் அத இனி தொடரலாம்னு நா இருக்கே அப்டி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கா மேற்கொள்றதுக்கு
ஆமா தோழி அந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து மு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒண்ணு வந்து ஹா செரி இந்த மாரி வந்து நம்ம உக்காந்து ஏதாவது ஒண்ணு சாப்டலா இல்ல ஏதாவது ஒரு நமக்கு புடிச்ச விசயங்கள் சமையல் மேல ஈடு இருக்கு அப்டின்னா ஆ நம்ம வந்து என்ன நெனப்போ செரி நம்ம ஃப்ரியா இருக்கற டைம்ல இது இது செய்யறோ இனி ப்பு வகையா ஆகட்டும் கார வகையா ஆகட்டும் அந்த மாரி நம்ம வீட்ல செஞ்சு வைப்போ செரி நம்ம கணவருக்கும் வந்து நம்ப செஞ்சு வைக்கலா அப்டிங்கிற மாதிரி நம்ம ஆர்வத்தோட செஞ்சு வைக்கிறதுமே உண்டு அந்த மாதிரி சில சமயங்கள்ல அவரு வேலைய விட்டு வரும் போது வந்து சில சமயம் டென்ஷனா இருப்பாரு அந்த மாரி பொடுதல் நம்ம போய் குடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பட மாட்டாங்க இந்த மாரி விசயங்கள் எல்லாமே இருக்கு நமக்கு வந்து ஆனா ஆச ஆசையா அவுங்களுக்கு அத செஞ்சு வச்சிருப்போம் எதுவா இருந்தாலும் போய் குடுக்குறது அந்த மாதிரி செஞ்சு போய் குடுக்கும் போது அவுங்க இப்ப வேண்டா நா அப்பறமா பாத்துக்கறே இல்ல அப்பறமா சாப்பிடுறே அப்டிங்கும் போது நமக்கு செரி என்னடா அப்டின்னு அப்டிங்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா தோழி
ஆமா சரியாவே சொன்னீங்க அதனாலதா சொல்றே உங்களுக்கான நேரம் ஒதுக்குங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன புடிக்கு அத பாத்து பாத்து செஞ்சாலு நமக்கான விருப்பம் அந்த இடத்துல மறைந்து போய் விடுது இல்லையா அதனால உங்களுக்கு பிடிச்ச விசயங்கள் நீங்க சொன்ன மாரி உங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இல்ல ஒரு இனிப்பு வகை இல்ல ஒரு கார வகை பிடிக்கும்னா வீட்ல உள்ளவங்களுக்கு மத்தவங்களுக்கு பிடிக்கலனா அத முழு மூச்சாவே பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணிறாங்கன்னா அது எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு பிடிக்காது அப்டின்னு செய்யவே தவிர்த்தறாங்க அது மிகவும் தவறான விசயம் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி ஒரு விருப்பம் நிறைவேறுதல்ங்கறது தவறி போகுது து அல்லவா அதுல உங்களுக்கு வேணுங்க ம்போது நேரம் கிடைக்கும் போது கொஞ்சமா செஞ்சு நீங்க சாப்ட்டு பாக்குறதுங்கறதே உங்களுக்கு நீங்க ஒரு புத்துணர்வு கொடுத்துக்குற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டைலரிங்ல விருப்போ இருக்கு இல்ல வேற ஏதாவது விசயங்கள்ல சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஏதாவது கலை நுணு க்கமிக்க பொருட்கள் தயாரிக்கிறது உதாரணமா வளையல் இல்ல இந்த தோடு இந்த மாதிரி செய்யறதுல எல்லா உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கன்னா அவுங்களுக்கான நேரத்தை கொஞ்ச ஒதுக்கி அதெல்லா நீங்க செஞ்சு பாருங்க
ஆமாங்க தோழி ரொம்ப ச சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கணவர் வந்து வேலைக்கு போயிட்டாார் இரபதுதான் நேரம் திரும்பி வருவாரு அப்படிங்குிற பட்சத்தில் நமக்கு ஒரு எட்டு மணி நேரமோ ஒன்பது மணி நேரமோ நமக்கு வந்து நமக்கான நேரமா இருக்கும் அப்படியும் வந்து நமக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை அப்போங்கும்போது அந்த நேரத்துல நமக்கு என்ன பிடிக்குமோ ஒரு கதை படிக்கிறதாகட்டும் இல்ல ஒரு டிவி இப்போ வந்து சிலவ எனக்குெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து டென்ஷனா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல வேலை இருந்தாலுமே என்னோட தனிப்பட்ட வந்து ஒரு ப்ரொபஷனல் ஒர்க் இருந்தாலுமே எனக்கு அதுல செய்யரதுஈடுபாடு இருக்காது அப்போ ந என்ன பண்ணுவேன்னா சிவனேன்னு உக்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முழு படத்தை வந்து நான் பார்த்தன் ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி அப்படின்னா அது வந்து எப்படில்றது ஒரு ரிலாக்சேஷன இருக்கும் சரிஓகே அப்படிங்க மாதிரி இதே வந்து வீட்ல எல்லாரும் இருக்காங்க இல்ல நம்ம கணவரே இருக்காருஅப்படின்னா நம்ம ஒக்காந்து டிவி பாத்துட்டு ருப்போம்மனா அப்பதேன் வேலை சொல்வாரு ஏன்னா அத பண்ணு இதப் ரு மாரி நம க்குவந்து ஒரு நேரம் வந்து ஒதுக்க முடியாதுலைங்களா இதே நம்ம கணவரோட வந்து ஒக்காந்து லேட் நைட்ல பார்க்குறோம் இல்ல சண்டேஸ்ல வந்து பாக்குறோம் அப்படின்னா அது வேற இல்லைங்களா தோழி
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஒரு படம் கே பாக்கறதா இருக்கட்டும் இல்ல பிடித்த பாடல்களை நம்ம கேட்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நீங்க உங்களுக்கான நேரத்தை ஒக்குங்க ஒரு நாள்ங்கு மோது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதுல நமக்காக குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது நம்ம செலவிடணும் அப்போதுதான் நம்மள நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் இல்லையா ஏன்னா அப்படி அடுத்தவங்களுக்காகவே நம்ம யோசிச்சுிட்டே போனோம்னா சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு தியானம் பண்றதுல விருப்பம் இருக்கு இல்ல மாலை நேர நடைபயிற்சி இந்த மாதிரி விஷயங்கல ஆர்வம் இருக்குன்னா அதை கூட நீங்க பண்ணலாம் நிச்சயமா
கண்டிப்பாங்க தோழி கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு நம்ம மாலை நேரம் வந்து சீக்கிரமா உணவு சமைத்து வைத்தாலுமே இரவுதான் வருவாங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து உணவு வந்து தயார் பண்ணி வச்சுட்டோன அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நடபயிற்சி வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளயே இருக்கிற நமக்கு வந்து வெளிய போறது ஒரு தரும் அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் வெளியருக்கற காற்ற வந்து உட்கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தின் திரும் இப்ப வந்து சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைலநாட்களாகட்டும் விசேஷ நாட்கள் ஏதாவது லாங் லீவ் வருது அப்படின்னா நம்ம கணவரோட வெளியே போகும் போது வேர நம்ம வந்து நமக்கு நமக்கான நேரத்தை நமக்குன்னு செலவிடும் போது அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து வேற இல்லைங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஆஹ் ரொம்ப எளிதா நம்மளுக்கான நேரம் செலவிடுதல்னு ஒன்ன பார்கக்கும்போது பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தளவுல தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்க கொள்ளுதல் கூட அவங்களுக்கான ஒரு தனக்கான நேரம் செலவிடுதல்லதான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவசர அவசரமா வீட்டு வேலைகளை பார்க்கும்போது நம்மள நம்மே ஒரு நல்ல டிரெஸ்ஸிங்கும் பண்ணி ஒரு அழங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு போறதுங்கிறதுக்கான நேரமே பெரும்பாலானம கிடைக்கறதில்ல அதுவும் சின்ன குழந்தைங்களை வச்சிருந்தோம்னா பாத்தீங்கன்னா எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு அவசரமா லாஸ்ட் மினிட்ல என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கோம் அதுலயுமே நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வைக்கிறது ச் இந்த முதல் நாள சாரீல்லாம் இருக்குன்னா அதுக்கான அந்த பட்டையல்லாம் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு தனக்கான நேரத்தை செலவிட்டு நம்ம தானே நல்ல ஒரு அலங்காரம் பண்ணிிட்டோன் நான் கூ என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்கறதே என்னோடைய கருத்து
கண்டிப்பா அணத்தவலி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அதுக்கல்லாமே வந்து நமக்கு இப்ப இருக்கிற இதுல வந்து நேரம் கிடையாது திடுதுப்புன்னு சரி லீவ்வாச்சா அது திடுதுப்புன்னு கிளம்பி போறோம் கிளம்பி போறோங்க பட்சத்துல நமக்கு அவசரத்துக்கு சேலையை வந்து நம்மளால கட்ட முடியல அப்படின்னா சுடிதாரோ இல்ல மாடர் டிரெஸ்ஸோ அந்த மாதிரி போட்டுட்டுதான் நம்ம வந்து வெளில செல்றோம் இல்லைய அந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு நமக்கு ஒரு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்கு அப்படி அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்மளோட உடைகள் எந்த உடைய வந்து முந்துனனாள் நம்ம போட போறோம் நம கணவருக்கு என்ன உடை வந்து அவருக்கு பிடிக்கும் அவருக்கு எடுத்து வைக்க போறோம் சில பேர் வந்து பாாரத்தீங்கன்னா ஆஹ் புதுசா திருமணமானவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலர் வந்து போட்டு போவாங்க அதெல்லாமே வந்து ஒரு நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து கூட சூஸ் பண்ணி நம்ம டைம் எடுத்து நம்ம இது பண்ணி போட்டுட்டு போலாம் இல்லைங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா இ என்னாமே வந்துட்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயையும் நமக்கான நேரம் செலவிடுதல்ங்கிற ஒரு முக்கிய விஷயத்ததை நோக்கிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா நமக்கான நேரம் செலவிடுதலை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்தும் கொடுத்து பேசுறோம்னா அதுதான் நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கோ உங்களோட பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுல எனக்கு மே ரொம்ப மகிழ்ச்சி தான் தோழி
இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங் சொல்லி நன்றிங்க நன்றி